கேக்குதுல
ஆ கேக்குது தோலி எப்டி இருக்கீங்க ஆ எப்டி இருக்கீங்க தோலி
நல்லா இருக்கே தோலி நீங்க எப்டி இருக்கீங்க
வீட்டில் உள்ள அனைவரும் நலமா
தோலி அங்க எல்லாரு நலமா தோலி
ஆ நலமாக இருக்குது அப்ப வீட்ல வந்து நாங்க ரெண்டு பேர் தா இருக்குரோ
தண்ணி குடுத்தனோ இருக்கீங்களா தோழி
ஆ ஆமா நாங்க மூணு பேர் இருக்கோ இப்ப இல்ல மாமியார் மட்டு தா இருக்காங்க அவுங்க அவுங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க
ஓ செரி செரி செரி
ஊர்க்காக போயிருக்காங்க ஊர்ல வந்து திருவிழா நடந்துட் அதனாலே போயிருக்காங்க
உம்
என்ன தலைப்பு பத்தி பேசலா தோலி நா பத்னு தா இருக்கே தோலி இப்போ வந்து எல்லா வேலையு முடிச்சுட்டே இப்ப சாப்டுறது மட்டும்தா இருக் நம்ப வீட்ல வந்து மாம்னார் மாமியார் கணவர் பாப்பா நாங்க தோலி நம்ப எல்லாருமே வந்துருக்கோ தோலி
செரி செரிங்க தோலி
நம்ம வீடு எப்டின்னா ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் தான் தோழி நார்மல் வந்து இங்க வந்து இதுலதான் இருக்கும் நம்முள்க்கு சொந்த வீடு கிடையாது சொந்த வீடு வந்து ஊர்ல இரு தோழி இங்க இருக்கிற மே இந்த மாதிரி இருக்கும் தோழி உங்களுக்கு வீடு கட்ட க்கிறதெல்லா பிடிக்குமா தோழி சொந்த வீடு இருக்கணு இந்த மாரி கட் தோன்றதெல்லாம் உங்களுக்கு ஏதாச்சும் ஆசைகள் இருக்கா சொல்லுங்க தோழி என்ன எப்டி கட்டணுன்னு நீங்க நெனைக்கிறீங்க
அஹ் ரொம்ப பெருசா ரொம்ப பெருசா ஆசைப்படல ஒரு ஹால் வந்து பெருசா இருக்கணும் அதுலயு டிவி யூனிட் இருக்கணும் அதுக்கப்புற பூஜ ரூம் தனியா இருக்கணு ஒரு ரெண்டு பெட்ரூம் இருக்கணு அது வந்து ஒண்ணு மாஸ்டர் ஆஃப் பெட்ரூம் ஒண்ணு வந்து நார்மல் பெட்ரூமா இருந்தா ஓகே
உள்ளயே அட்டாச் பாத்ரூம் அதுக்கப்றோ அந்த ஷவர்லா என்னென்ன மாடல்ல இருக்கணு
அந்த மாதிரி டிசைனிங்கா பண்ற
ஆஹ் அதுக்கப்புறம் இந்த டைல்ஸ் போண்ணு அந்த மாதிரல்லா யோசிப்பேன் நானு
சரிங்க ஏதாச்சி முறச்சி பண்றீங்களா வீடு கட்றதுக்கு
இல்ல இல்லைங்க தோழி இன்னு ஏதும் முயற்சி எடுக்கவில்லை
சரிமா சரிமா இப்போதைக் எனக்கும் கனவு இருக்கு தோழி வீடு வந் லேத் ஹோம் எல்லாருமே கேரளா சைடு் லாம் வீடு கட்டுறாங்கல்ல தோழி அந்த மாதிரி வீடு கட்டணும்னு ஆசை இருக்குது தோழி ஏன்னா அவங்க நல்லா கட்டுவாங்க வீடு பாக்குறதுக்கு அவங்க நம்ப இருக்கிற நம்ப கைல கட்றத விட கேரளாக்காரங்க கட்ற வீடு எல்லா நல்லா இருக் கொந்தோழி அவங்க உம் நெறைய கொஞ்ச பெரிய பெரிய ரூமா கட்டுவாங்க பெரிய பெரிய ஹாலா கட்டுவாங்க வெளியே திண்ண விடுவாங்க வெளியே வ இது நெறைய கொஞ்ச எடோ எல்லா விடுவாங்க நம்ம கார் பார்க்கிங் எல்லாத்துக்குமே அங்க நல்லா இரு இருக்கு அந்த வீடோட பாக்குறதுகு இந்த நம்மளுக்கு புல்லாவே இந்த இதுலயே கட்ட மாட்டாங்க தோழி அதுக்கு வந்து இந்த ஓடு வந்துச் செ இந்த மாரி ஓடு இருக்கும் சொரி செங்கல் மாரி ஓடு இருக்குல நீங்க பாத்துருப்பீங்க அந் ஆஹ அந்த மாரி ஓடு ஆஹ ஆமாங்க தோழி அந்துலங் அந்த அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க வீட்லயே வந்து நல்லா பாக்குறது இப்ப நல்லா இருக்கும் நம்மளுக்கு பாக்குறதுக்கு நேத் இப்பயே வந்து
அதுவும் இல்லாம அவங்க நெறைய மரலாம் மரம் செடி அப்படி எல்லாமே வச்சிட்டு இருப்பாங்க
ஆஹ தோழி அது வந்து அந்த மண்ணுக்கு தண்ணிக்கு வளறது சொல்லி நம்ம இங்க மண்ணு காத்து புளுதி இது எல்லாமே வந் அது மாசுபாடா இருக்கு அதனால நம்ம வளக்க முடியில அங்க இரு க்குர வந்து கிளைமேட்டுக்கு அது வளர்லாம் நான் வீட சொல்றேன் தோழி வீடுன்றத ஓ அவங்க அதுக் அதுக்கேத்த மாதிரி கட் தட்டி எல்லாமே இருக்கிற மாரி பண்ணிக்கிறாங்க அது வந்து அவங்க கட்டுறதே வந்து நல்லா கட்டுவாங்க தோழி அவங்க வந்து நம்பள நம்பளோட இப்ப நம்ம இங்க கட்டுறோம்னா வந்து லச்சத்துல கட்டுற மாரி இருக்கும் தோழி அவங்க கட்டுறது வந்து எல்லாமே கோகில கட்றாங்க தோழி நான் பாத்த வரைக்குமே இந்த கோடில கட்டிருப்போம் அத்தன கோடிகள ஏன்னா அங்க எடமும் அதிக போது எடமோ வீட வந்து அதிகமா இருக்கு இருக்கிற மாரி தோழி ஏன்னா அங்க எல்லாருமே வந்து டூரிஸ்ட் போறாங்க
ஆஹ்
அந்த மாதிரிலாம் இருக்கவும் நினைக்கிறன் தொழில் அந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி எனக்கு பாக்குறதுக்கு இருக்கு ஆனா நம்ம அந்த அந்த இடம் அங்க போய் கட்ட வேணா இங்க இங்கன்னா கூட அதே மாடலை கட்டனா நல்லா பிடிக்கும் வ சொ ஏன்னா முன்னாடி ஊஞ்சல்ல்லாம் வச்சிருப்பாங்க ஏயாச்சும் வெளியே வரவங்க ஊஞ்சல்ல இருக்கும் பாருலாம் நம்ம எப்பவுமே வந்து வெளியே இருக்கறவங்களுக்கு வெளியெல்லாம் எதுவும் கட்ட மாட்டோம் பண்ண மாட்டறோம் நார்மலா வச்சு இருப்ப ஆஹ இப்ப இதெல்லாம் கட்டுறது நல்லதான் நல்லதுன்ற மாதிரி இருக்கும் தோல அப்படி கட்டி ஊஞ்சல் வைக்கிறது வெளிய ம யாருமே இன்னும் இல்ல அது வீடு கட்டினா கார் வாங்கனும்னா அந்த கார் பார்கிங்க் இடம் அததே வண்டி விடுறதுக்குெல்லாம் இடம் விடுறது அந்த கொஞ்சம் முன்னாடி வர்றது ச நல்லா கொஞ்சம் ஒரு தோட்டம் மாதிரி செடி பெருசா வந்து தோட்ட மாதிரி வச்சுக்கிருப்பன் நல்ல தோழி பெருசா ஏதோ மழ போனும் கிடையாது ஒரு சின்ன தோட்ட தக்காளி களி வாரது கீரை வகைகள் பூ வகைகள்ல மல்லியும் முள்ளயோ அது ரெண்டுமே போடும்னு ஒரு ஆசை த ஏன்னா மல்லியும் வந்து முள்ளையும் வந்து நல்ல ஒரு நம்ம ஏத்தி விட்டோம்னா மொட்டை மாடி ஃபுல்லாவே வந்துரும் ஒரு பஃப்ளோர்ல கட்டினா போதும் சொல்லிங்க நம்மளுக்கு எப்படினா ரொம அவ்வள ரெண்டுபே எனக்கு மூணு பெட்ரூம் கட் கட்றதுக் காச கூலி ஏன்னா இங்க இப்ப மாமியார் மாமனார் இருக்கறனால அவங்களுக்கு ஒரு பெட்ரூம் கொடுத்துட்டு எங்களுக்கு தனியா பெட்ரூம் கெழந்தை இருக்கு அதெல்லாம் கெழந்தைக்கு தனியா எனக்கு சின்னதுல இருந்து ஒரு ஆச இருக்கும் ஒருதனி நம்மளுக்குன்னு ஒரு ரூம் இருக்கணும் நம்ம தனியா இருக்கணும்னு ஒரு ஆச இருக்கு அது நம்மளுக்கு கிடைக் கெடைக்கலன்ற பட்சத்துல ஆச வரான் இப்ப பாப்ப பா இப்ப கெடைக்கும்னு ஆசைப்படுறேன்
ஓ கண்டிப்பா கண்டிப்பா கெடைக்கும் தோணு நாவழிப்படாதீங்க நீங்க எதன முயற்சி எக்கிறீங்கள
முயற்சி எடுத்துதான் தோழி இருக்காங்க இப்ப நம்ம எங்களுக்கு மட்டும் தட்டுற மாரி முயற்சி எடுக்கல மாமியார் வீட்டுல அவங்க கட்ட அப்புறமாிரி இப்ப வந்து இங்க இருக்கறது வந்து இந்த பிளாட்லதான் தோழி வீடு இருக்கு பிளாட்ல மாறிதான் வீடு ஏதாலும் இருக் இததான் அது வீடு இருக்கு ஏன்னா அது அதுனாவே எல்லருமே இருக்கு இருக்கிற மாரி நம்மன் நம்மள சொந்த லேன்டூஇருக்காது கிடாதுல்ல இப்ப வந்து என்ன பிளான்ல்ல இப்ப என்ன முடிவு பண் பண்றாங்கன்னா நம்பளுக்கு லாண்ட விட லா இதோட வீடு கட்டி நம் பண்ற மாரி எங்களுக்கு வந்து மூத்த பாருக பாரு ஏ அதுகணவருக்கு அண்ணன் இருக்காரு அவங்களுக்கும் எங்களுக்கும் சேர்த்து ஒரு ரெண்டு உங்க ஊர்ல கட்டறதனு தொழில் நம்ம கீழ இருந்தோனா அவங்க மேல இருக்கும் இல்ல அவங்க கீழன்னா நா நம்ம மேல இருக்கற மாரி தோழி நம்ம வீட்ல நாய் இருக்கு லாப்பு அத வந்து நம்மதா வச்சிருக் அவங்க வந்து அவ்ளவா பாக்க மாட்டாங்க ஆனா நம்ம மேல இருந்தா இவங்க யாராச் ச்சு வரவங்க போ வீட்டுக்கு வந்து போவாங்கல்ல அவங்க வச்சு கீழ இருக்கிற மாரி தோழி அவங்க கீழ இருக்க அந்த மாரிதா பாத்துக்கறது தாங்க அது அன் ஆனா அதுக்கு நம்ப பிளான் இருக்காது தோழி அது அவங்கள விருப் ப்பமா கட்றது இனிமே நா எனக்கு நெறைய ஆசைகள் இருக்கு தோழி ஆனா நான் வேலைக்கு போயிட்டு இருக்கும் போதெல்லா நெறைய ஆசைப்பட்ருக்கே நெறைய பண்ணுவோன்னு நெனச்சிருக்கே இப்ப வந்து இன்னு பண்ண முடியுமான்னே ஒரு தெரியில தோழி இதெல்லா நம்ம பண்ண முடியுமா
அதெல்லா கவலைப்படாதீங்க பண்ண முடி டியும்
பண்ண முடியும்னா நம்மளுக்கு இது இருக்குனு தோழி பைசா இல்லாம நம்ம இந்த காலகட்டத்துல எதுவுமே பண்ண முடியாது தோழி
நீங்க சொல்றது வந்து கரெக்ட்தாங்க தோழி ஆனாலு நம்மளுக்கு இது இப்பதா நடக்கு அப்டின்னு எழுதி வச்சிருந்தா எப்பனாலு நடக்கும்ல
ஆஹ் அது நீங்க சொல்றீங்க அந்த மாரி ஒரு எழுதி வைக்கிறது நம்ப என்னோட வாழ்க்கையில இல்ல தோழி ஏன்னா நெலம ஒரு லக்கி நெஸ்ட்னு சொல்லுவாங்க தோழி ஆமாங்க தோழி ஒரு லக்கினஸ் சொல்லுவாங்கல்ல அந்த லக் இ இதெல்லாம லக்கா இருக்கும்போது கெடைக்கணு அந்த லக்கே இல்ல தோழி நா இந்த இப்ப எனக்கு கரெக்டா இருபத்தி த்தி நாலு வயசாகுது தோழி இரு நாலு வயசுல ஒரு லக்கான ஒரு நடக்கவேல்ல தோழி எல்லாமே போற போக்குல போகுது நானும் போற போக்குல போறே என்னோட என்னோட முயற்சி பண்ணிட்டு இரு ப்பே தோழி நா வந்து என்னோட முயற்சியிலயே வந்துட்டு இருப்பே நம்ம வந்து எதுவுமே பண்ண அது நம்ம வந் எதுமே நா வந்து இதெல்லா பண்ணுங்க எனக்கு அது பண்ணுங்க நான கேடக்கவே மாட்டேன்தோழி யாரையும் எனக்கு இது பண்ணணும் நீங்க இது எனக்கு அது அப்பா அம்மாவா இருக்க இப்ப கவ கனவனா அந்த மாரி நான கேக்குற ஆள் கெடையாதுதோழி இய எனக்கு பண்ணணும் இது பண்ணும் ந கேட்டு வாங்க மாட்டேன் நீங்க பண்றீங்களா அதது நான எடுத்து பந்த வ நீங்க இது பண்ணுங்க அது பண்ணுங்க இது வரைக்குமே என்னோட பஸ் சின்னதுல கேட்டுட்டு இருந்தான் தோழி அது ஒரு இப்ப வேலக்கு பூக ஸ்டார்ட் பண்ணதுக்க அப்பறம் வேலக்கு போக ஆரம்பிச்சது அப்பறம் எனக்கு ஒரு தெளிவு கெடைச்சது எதனாலனா நம்ம ஒரு ரூபா சம்பாதிக்கிறது இவ்வளவு கஷ்டப்படணும் இல்ல தோழிய அ அ கையில க இருக்கறத விட ஒருரூபா சம்பாதிக்கிறதுக்கு இவ்வள கஷ்டப்படணும்ன்ற போன் நம்ம அப்பா அம்மாவா நம்ம இது வரைக்கும் இவ்வளவு பண்ணிருக்கோம் அது வந்து இவ்ள பண்ணிருக்காங்க நம்ம இப்பி வந்து கே்க கூடாதுன்னு ஒரு இதுலயே இருந்தது தோழி எனக்கு அது வந்து நம்ம கேடக்காததே வந்து அ மைனஸா போச்சுக்க எனக்கு கேட்காம இருக்கிறதே வ ஆ கேக்கல இந்த இவ எதுவும் பண்ண கேட்க மாட்டறா அந்த மாரி இருக்கும் நானும் வந்து சரி நம்ம பண்றது பண்ணும் அன்ற மாரி ஒரு சிந்தனை தொழி
ம் செரி செரி
நீங்க அத பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கருத்து இருக்கா தோழி
எனக்கு என்னன்னா நீங்க சொன்னீங்க இப்ப இருபத்தி நாலு வயச ஆடுச்சு எனக்கு ஏதுவும் நானு இருபத்தி ஏழு வயசாயா எனக்கும் அன்லக்கி பச எப்தான் நானும்
அந்த மாரி நீங்களும் நீங்க ஏதாச்சும் ஏதாச்சும் பண்ணலாம்ல தோழி நீங்க ஏதாச்சும் முயற்சி எடுக்கலாம்
எங்களுக்கு இப்பதான் மேரேஜ் ஆயிருப்பா அது அதனால நாங்க எதுவும் முயற்சி எடுக்க முடியாது இப்பத்தக்கு மேரேஜ் ஆன கடனை எல்லாம் முடிக்கணும்னு தான் நினைக்கிறோம்
கடனை மட்டும் முடிக்கலாம்னு நினைக்கிறீங்களா தோழி கடன் வாங்கி ஏன் தோழி பண்ணீங்க ஏதாச்சும் வந்து வ வற்புடுத்துற மாரி இருந்ததா
இல்ல அப்புடி இல்ல இப்ப கல்யாணம்றது நம்ம கையில வச்சுட்டு பண்ண முடியாது இல்ல காசு
இல்ல தோழ நான் என்ன சொல்றேனா இப்ப இதெல்லாம் பண்ணி ஆகணுறது ஒரு காலகட்டத்துல உங்களை வறுமை வந்து தீண்டுச்சான்னு கேக்குறேன் தோழி
இல்ல எங்க வீட்டு சைடு வந்து பண்ணிட்டாங்க இவங்க எங்க வீட்டுக்காரோட வீட்டு சைடு வந்து அவுங்களுக்கு அப்பா இல்ல
ஓ இப்போ வந்து நீங்க கணவரோட கடன
ஆ ஆமா உம் உம் ஆமா எனக்குன்னு எதுவு இல்ல அவுங்களுது அவுங்களுது
போயிடுங்க போயிடுங்க
அதுதான் நான் பஸ்ட் அதுதான் சரி பண்ணணும்னு நான் நெனைக்கிறேன்
கண்டிப்பா தோழி இறைவன்னோட அருளோட நீங்க கண்டிப்பா சரி பண்ணுவீங்க நான் நம்புறேன் தோழி ஓகே தோழி நம்ப காலு முடிந்தது நம்ம அடுத்த கால்ல மீண்டும் சந்திப்போ தோழி நன்றி தோழி